ஹலோ
ஆ கேக்குதா ம் என்ன பண்றா
இப்பதா வந்தோ இதுக்கப்பறோந்தா வேலய பாக்கணோ
அ
எங்க ஸ்கூல் இல்ல இல்ல வர்ல அவ ஆறு மணிக்கு வருவா
டூயூசன் முச்ட்டு வருவாளா
டியூஷன் முச்ட்டு ஆறு மணிக்கு வருவா சின்னதுக்கு ஒடம்பு செரியில்ல
என்னாச்சி
ஃபீவரு நேத்தே என்னமோ பயந்துட்ருக்குது நைட்டு நைட்டெல்லா ஒரே குளூர்றமாரி ஆயிட்ச்சி காலைல ஒரே ஃபீவரு செரி எனக்குங் ஃபீவரு இர்ந்த மாரி இந்துது செரி டேப்லெட் போட்டுக்கிட்டே ஸ்கூல் போய்ட்ட சின்னது மட்டு விட்டுட்டு போனே இப்ப அவுங்க அப்பா ஹாஸ்பிட்டலு கூட்டிட்ன்டு போயிருக்காரு
எல்லா வன்ட்டாங்களா ஊருக்கு போயிட்டு
ஆ ரெண்ட் நாள் ஆவுது
ஓ செர் செரி ம்
இன்னா சமையல் பண்ண
நானா இன்னிக்கி சிக்கன் சூப் வெச்சுட்டு இப்ப வந்து எலும்பெல்லா போட்டு சூப்ப வெச்ட்டு அப்டியே எட்த்து வெச்சிக்கிறே நைட்டு தா இதுங்குளுக்கு வர்த்து குடுக்கணோ
சிக்கன்ல எலும்பு சிக்கன் எலும்புலியா
எலும்புனாக்கா எலும்பாருக்குல்ல ஒரு சிலதெல்லா அது ஆ அது இது சதையா இருக்கறதெல்லா எடுத்து சிக்ஸ்டி ஃபை மசாலா போட்டு வெச்ட்டே அது இருக்கர்த சூப்பு வெச்சாச்சு சூப்பு வேற எதும் பண்ல காலைல பசங்களுக்கு பீட்ரூட் சாதோ பண்ணி குத்துட்டு
ஆ ஆ
அ அது செரி மதியானோ சாந்தரோ வந்தா சாப்டுங்க அப்டின்ட்டு அவ்ளதா பண்ணிவுட்டே நீ என்ன பண்ண
நாந்தா இன்னக்கி எழுந்துக்க எழுந்ததே லேட்டு செரென் எனக்கொஞ் ஜொரோ அவளுக்கு ஜொரோ ரெண்டு பேருக் அவ கேன்டீன்ல நா சாப்ட்டுக்கிறேன்னு போய்ட்டா
ஒ
செரி நா ஸ்கூல்க் கஞ்சி காசி எடுத்துட்டு போனேன் நானு காசிட்டி இவளுக்கு வச்சிட்டு போனேன்
ம்
அதுக்கப்றமா அந்த கஞ்சிய கூட குடிக்கல செரின்னு கசப்பாருக்கு வாயி செரினு பிரிஞ்சி வாங்குனேன்
ம்
அதையு சாப்டல அதையும் இப்பதா எடுத்துட்டு வந்து வச்சென் சாப்டவே புடிக்கல
ஒ
தல வலிக்கிது கண் கண்ணெல்லாம் வலிக்கிது அப்டியே
ஜொரம் வரதுக்கான அறிகுறி
உள்ளுக்குள்ளவே காய்றமாருக்கு அப்டியே இன்னிக்கி பேராசிட்டமால்லா போட்ருக்கே
ஆ டோலோ ஒண்ணு போடு இல்ல பேராசிட்
பேராசிட் டமல் தா க ம அ காலைல டோலோ போட்டன் அதுக்கப்றமா மத்யானம் பேரசிட்டமல் போட்டோன்ன கொஞ்சோ வேர்வை
ம்
செரி இப்ப எதனா சாப்ட்லான் பாத்தாக்கா செஞ்சி சாப்ட கஷ்டமாருக்குது
இதுதான்
அ யார் யார்ன்னா ஒருத்த சேய் ஒரு ஏய் இப்ப ஒரு மாரியா இருக்கா ஒரு இ இட்லி ஒரு கார சட்னி சூடா சே சாப்ணுன்னு ஆசையா இருக்குது அது யார்னா செஞ்சு குடுத்தாங்கன்னா ஒண்ணு வரும் வரும்போதே வந்துட்டு நம்மளே அ நம்ம அ நம்ம எதனா செஞ்சு குடுத்தா சாப்டுவேன்னுது இல்லன்னா அப்டியே விட்டுடுது
அப்டியே ஒக்காந்துன்னு கடப்பா ம்
காஃபி கூட வேண்டா கஃபி கூட வேண்டா ஐன் நா இத போயி பால காசனமேன்ட்டு இது பண்ணாது
சோ யப்பா யப்பா போடியம்மா ம் ம் அதுல எம் அதுல என் பொண்ணு எவ்ளோ மேலுன்னு நெனைக்கிற நானு அதுக்கு வேணுனாக்கா செஞ்சு தின்னுடும் அவ்ளோதா
அது வந்து என்னக்காது அவுங்களுக்கு தேவனா பாஸ்தா மேகி அந்த மாரினா செஞ்சு சாப்ட்டுப்பாங்க
அதுதான்
இந்த இட்லி தோச இதெல்லா ஊத்தனோம்னா கஷ்டம்
ம்
பாஸ்தா செய்யட்டுமா இட்லி இது மேகி செய்யட்டுமா
ம்
அதனா நாங்க செஞ்சிக்கிறோ ஸ்கால நா பிரியாணி செய்றேன்னுவா எல்லா நம்ம ரெடி பண்ணி எல்லா கைல குடுத்தோன் வச்சிகயேன் அந்த பிரியாணி சாப் சாப்றதுக்கே மூணாயிடுக்கு தெரிமா கா அதுதது மொதல் நாளு மறுநாள் வேணு பிரியாணினா மொதல் நாள்லேருந்தே இவ வேல செய்ணு
அய்யய்யோ
நைட்லருந்தே செஞ்சாதா அந்த ஒரு பன்னெண்டு மணிக்கு போடுவா நமக்கா போனமா டக்கு புக்குன்னு என்ன செய்யனு ஒரு வெங்காயத்த அறியறது கொஞ்ச ரெஸ் ட் எடுத்துகித்து ஒரு தக்காளி அறியர்த்து கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துக்கர்து இருமா இருமா இருமானிட்டே இப்படியே போய்டு அன்னிக்கி மூணு மணி மூன்ற ஆயிடு சாப்ட
என்ன இப்டி
கடுப்பா
எவனோ கல்யாண ஆயி வீட்டு போனா எவனோ வீட்
அத அதா சொல்றனே உசாரா இருந்தா அவுங்ளுக்குன்னு வரும்போது அததா நா சொல்லின்ருக்கே இப்ப டெய்லி சாப்பாடு செஞ்சு கட்டி டிஃபன் ஒரு பாக்ஸ்ல சாப்பாடு ஒரு பாக்ஸ்ல ஜூஸ் ஒரு பாக்ஸ்ல எல்லா வெச்சி பேக்ல வெச்சி குடுத்து அனுப்புறோ அந்த தண்ணிய புடிச்சு வைக்க புடிச்சுக்கோன் சொல்னுன் வச்சிகியே நா ஸ்கூல்ல போய் ஆயம்மாட்ட புடிச்சுக்கறன்ட்டு வெறு பாட்டுல துக்கின்னு ஓடிடுது
ம்
நா ஸ்கூல்ல போய் தண்ணி புடிச்சிக்கிறே அப்டீனீட்டு
அடி ப்பாவி என்னாடி இவ்ளோ கடஞ் எடுத்த சோம்பேறி ஆகுறாவோ
எர் சின்னது வந்து சாமான் அது பாவோ அது சின்னது சாமான் தொலக்குது துணிய மடிச்சு வெக்கிது வீட்ட ஏற கட்டுது அவ்ளோ வேல செய்து சின்னது
அனா அவ இப்டி இருக்கா பாரு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்பறோ பாரு அவ அவள பாரு நீ இப்டியே பாப்ப பாரு
அதுதா ஓ அதுதா அவுங்களுக்குன்னு வரும்போது சுய நலம் அனா நல்லா சமைக்கு எல்லா சமைக்கு எல்லா தெரியு அதுக்கு
ம் எதுலியோ சோம்பேறித்தனோ அ ஹரிணி ஹரிணிக்கு தங்கச்சியா இருக்க
எ அரிணிக்காவது சமைக்க தெரியாது இவ வந்துட்டு எல்லாமே சமைப்பா பிரியாணி சமைப்பா சாப் பாடு செய்வா சாம்பார் வைக்கு ரசோ வைக்கு எல்லாமே செம் நா ஒடம்பு முடிலன் படுத்துட்டன்னா செய்யு அனா லேட் டா செய்யு நமக்கு அந்த நமக்கு வந்து பொறும தாங்காது நமக்கு அந்த பனண்டு மணி பனண்ரைக்கு பசி எடுத்துக்குமா நமக்கு எதோ ஒன்னு செஞ்சோம்மா சாப்ட்டம்மா போனமாணுட்ருக்கனு இந் அம்மா பாத்து பாத்து பாத்து பாத்து செஞ்சு வரத்துக்குள்ள நமக்கு பொறுமையே இருக்காது
ம் மாறட்டு என்ன அவளுக்கு இது சொல்லியிருந்தீங்க என்ன தா ஆச்சு அலைன்சு இப்ப சொல்லின்னு இருந்தாங்களே அ ஆ
ஆங்க கிட்ட சொல்லிருக்க இங்க சொல்லிருக்கோ அங்க சொல்லிருக்கோ ஒன்னு புரில என்ன பண்ணு வாங்கன்ட்டு
ஓ பத்து பேரு வாங்க அவ்ளோவு மும்முரமா இருந்தாங்ளே
நா எதையுமே கண்டுகறதுல எதையு கேக்கறதுல்ல என்ன பண்றாங்களோ பண்ணட்டு
ம் ம் ம்
எப்டினா போட்டு எனக்கு இந்த இன்னு வந் து இந்த செப்டம்பரோட முடியுது லோனு இந்த பர்சனல் லோன் ஒண்ணு வாங்குனா
ம் ம்
அது செப்டம்பரோட முடிஞ்சுடுறுது அத முடிஞ்சுட்டா தா இந்த ஆறத்துக்கு எதாவது கொஞ்ச கொஞ்சமா எதனா கட் டி இது பண்ணணு இதுல பேங்க் குல கொஞ்சோ கம்மின்றாங்க எந்த பேங்குல கம்மியாருக்கு ஜொல் ஜொல் ஒன்னு பர்சன்டேஜி ஏழுவது பைசா எம்பது ஆஹா கட் மாசோ மாசோ நம்ம கட்டிக்கிறது இப்ப இங்க ஒரு ரூபா வச்சிக்கிறது
அது தாண்டி வெச்சிட்டு அத கட்டுறத கேக்குறியா அதே தமிழ்நாடு கூட்டுறவு பேங்க்ல போ எம்பது பைசா வரு
எம்பது அதோட கம்மியில எங்கேயுமே இல்லையா இல்ல கோ ஆப்ரேட்டிவ் பேங்க்ல இங்க புருஷோவாக்கத்துல கேட் டு வந்தே ஒரு ரூபான்றாங்க
ஆமா ஒரு ரூபா தா எல்லா எடத்திலியு ஒரு ரூபா ஒண்ணு இருபது நீ போட்ற அமௌண்ட் கேத்த மாரி அதையு நீ புருஷோவக்கத்துலயே சர்ச்சுக்கு ஆப்போசிட்லருக்குதுல்ல அந்த பேங்க்கு அதுல போனீனாக்கா தமிழ்நாடு பேங்
அங்கதா கேட்டு வந்தே தர்ஷினி ட்ட அங்கதா அக்கௌண்ட் இருக்குது அங்கதா கேட்டு வந்தே ஒரு ரூபா வட்டின்றா
இல்லையே அது இதுதான இந்த பேங்க் தானே அது ஆ கூட்டுறவு வங்கி தான
ஆமா அதுலயே ஒரு ரூபா சொல்றா
அப்படில்லா இருக்காதே எம்பத்தெட்டு காசு அவ்ளோதா இருக்குமே
அததா கேக்கறே அத உட கம்மில எங்கன்னா ஏன்னா இப்ப நா கொசப்பட்டியில வச்சுருக்கது ஒரு ரூபா வட்டி தா ஒண்ணு எம்பதுக்கு ஒண்ணு ஆ
அதுலியே மாசோ மாசோ கட் டின் போய் உடு அதுலருந்து இதுலா இதுல இதுலருந்து அதுலலா க எதுல்லா கொஞ்சே கொஞ்சே இதுவாகு அதுதா அதுலயே கட்டிடு
வருஷத்துக்கே பதினேழாயிரோ பதினெட்டாயிரோ வட்டியே சேத்தாயிருதா ஒண்ணு நாப்பதுக்கு வச்சு ஒண்ணு அறுவதாச்சு ஒண்ணு எழுவதாச்சு ஒண்ணு எம்பது ஆயிருக்குது இப்போ வட்டியே சேத்து சேத்து சேத்து அப்டியே கட்டின்ட்டு கெடக்குறே
நல்லாருக்கு அவ்ளோலா இது நீனாலு இது பதினேழாயிரூபாயிக்கே யோசிக்கிற நா லட்ச
அது ஒண்ணுதா எங்கிட்ட இருக்குது அந்த ஒண்ண எடுத்துட்டு போய் வச்சிருக்குறே
ம் ஹலோ
வேற இல்ல எதுவுமே எங் கையில இருந்த ஒரு கம்பல்செட் அவ்ளோதா கடைக்கவே இல்ல சுத்தி சுத் தி எவ்ளோவோ தேடிட்டே அது வெளியில போயிடுச்சா என்னட்டே தெரியல பசங்க என்னத்த சொல்றது
அசால்ட்டுடி பசங்க நீங்களு அதேதான்டி நீயு அதேதா
பத் இதுவாதா வச்சே சேஃபா எங்க வச்சன்னேட்டே நமக்கு தெரில கை மருதியா எங்கனா போயிடுச் சா இல்ல எதுலன்னா மாட்டிடுசா இல்ல யாருனா தூக்கிட்டு போயிட்டாங்களான்ட்டு ஒன்னு புரில
ம் நீயு நீயு கரெக்டா ஒரு கோல்டு பொருள் மட்டு எங்கே விக்கணுமோ அங்கே விக்கணு கண்ட இடத்துல வெச்சு அதுங்களுக்கு கையில இருக்கு போதே அதுங்க நழிவிவுடுறது கூட தெரிய மாட்டேங்கிர்து அந்த பசங்களுக்கு என்னத்த சொல்றது எத்தன மோத ரத்த தொலைத்துவிட்டு இருப்பானுங்க இதுங்க எதுக்கு போய் கட்டிடியாடி
இல்ல இல்ல இதோ கட்டணு வெள்ளிக்கிழமைதா போறணி இருதி இத சொல்லிட்டு இருக்கே காசு இரு மா இருமா என்கிட்ட காசு கொஞ்சோ கம்மியா இருக்குது நா அது வந்துட்டோ மொதஃப்ர இல்ல இல்ல ம் என்னா இந்த மாசோ நா கட்டும் போ கட்டினாதா அடுத்த மாசோ உன்ன கட்டிட்டு அவளுக்கு எதனா எடுக்கறதுக்கு
ம் இந்த மாசம்லா கம்மியா இருக்குது ம் நம்ம வாங்குற ஒரு கிராமுக்கே
ஆ ஒரு கிராமுக்கு மூச்ச புடிச்சு கட்ட வேண்டியதா இருக்குது
கடவுளே ம் நீ அவ சேலரிய என்னதா பண்ற
ஏய் அவ சேலரி இப்ப ஆறாயிரம் ரூபா இ எம் ஐக்கு போயிடு வண்டிக்கு
ஆ
அததா கொஞ்சோ கொஞ்சமா சேத்து வச்சு ஆ முப்பத்தஞ்சாயிர ரூபா வந்து இதுல கட்டுனே
ம்
டவுன் பேமெண்ட் கட் டி ஆறு ப்டியு பத் ஏழு டியோ தா போட்டா வண்டிக்கு அத போட்டோ இதோ ஜி ஆர் டி கட்றோ ஆ ரெண்டாவது டியூ வரப்போது
ஜி ஆர் டி ல எவ்ளோ கட்ற
அது ரெண்டாயிர ரூபா கட்டுவே வீட்டுக்கு ஒரு மூனாயிர ரூபா குடு
ரெண்டாயிரம்லா இது பண்ணாத ஒன்னா ஃபுல்லா ஒரு அஞ்சாயிரமா போடு ஏதாவ
அதுதா இந்த தடவை அதுதா நா என்ன பண்ணலான்ட்டு அவ்ள்து ஆறாயிரம் ரூபா இதுல இருக்குது
இத்த நீ இது பண்ணிக்காத வீட்டுக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபா வாங்கிக்கோ ஒரு மூணு நாள் மாசதா இருக்கா
மூணாயிரம் ரூபா தா எடுப்பே அதுலயே வந்து என்கிட்ட எல்லா காசையு வாங்கிடுவா அதுக்கு இதுக்கு செலவுக்குண்ணிட்டு
ம் அப்றோ எதுக்கு அவ கொடுக்குற அதைய வச்சு
அந்த மூணாய்ரத்தயே சேரின் சொல்லிட்டு நா அவ்ளுக்கு மாசத்துல ஒரு ஆயர்ரூபா அவ்ளுக்கு ட்ரெஸ்சுக்குனு குடுத்துருவே எனா ஸ்கூலுக்கு வந்து ட்ரெஸ் வேணுமேன் சொல்ட்டு அதுல போய்ட்டு அவ எதனா எடுத்துப்பா ஆயர்ரூபா ட்ரெஸ்ஸுக்கு
ம்
ஒரு ஆறாய்ரூபா டியூவு சரவ்ணால ஒரு ரெண்டாயிர் ரூவா போடுவே அதுக்கப்பறமா இந்தம்மா ஒரு ரெண்டாயிரூபா கைல வெச்சுப்பாங்க ஸ்நாக்ஸ்சு அது இதுன்னு ஒரு மாசத்துக்கு
ம்
எதனா ஒண்ணு
ஏன்னா சும்மாவே இ ஆயரோ ரெண்டாயரோ ரெண்டாயரோ
அதா எல் ஐ சி ஒண்ணு இந்த மாசோ போட்டுட்டலாமான் பாக்றே
எல் ஐ சி ன்னாத்துக்டி போட்ற ஏய் பைத்தியமாடி நீ வேற அதெல்லா போட வேண்டிய காலங்கள்லா முடிஞ்சு போயாச்சு இதுக்கு மேல அதுக்கு எ எதனா ஒண்ணு பாக்கணுனாக்க ஃப்ர்ஸ்ட் எதனா ஒர் நகைக்கு போடு ஒரு அஞ்சாயர்பானா போடு அஞ்சாயர்வா போட்டாதா ஒரு பொருளா ஒரு பு உருப்டியா வாங்க முடியு அவ் ஆம அப்ப கூட நீ ஒரு பொருளானா கூட என்னா அம்பதாயரோ இப்ப அர சவரந்தா வரு
அர சவரந்தா வரும் அது
ஆ அர சவரோ கூட கம்மிதா நம்ம எதனா ஒன்னு போட்டாதா நம்ம ப பசங்ளுக்கு எதனா ஒன்னு வாங்கி வெக்க முடியு அது ஒன்னு சின்ன பொண்ணு கெடையாது ஏதோ ஒன்னு போட்டு போடு எதனா ஒன்னு சேத்துக்கிட்டு அவ்ளோதா